ஹலோ சொல்லுங்க ஆ கேக்குது தெரிது சொல்லுங்கக்கா ஆ அ இப்ப இப்ப சே காகம்
அ என்ன ப எ அது ரொம்ப புடிக்குமா கார கொழம்பு உங்குளுக்கு செரி நா சொல்றே உங்ளுக் மட்டுமா உங்க
நா மட்டுந்தா நா மட்டுந்தா இருக்கே நா மட்டு நா ஏ ரூம்ல இருக்கே ஏன்னா எங்க-எங்க மாமா எற்ந்துட்டாங்க அவுங்க வீடு சொந்த வீட் தா நா பாத்துக்குறே அதா
செரி செரி நா சொல்றே கேளுங் நல்லா கேட்டுக் கோங்க பொறுமியா பஸ்ட்டு பஸ்ட்டு ரெண்டு வெங்காயோ பொடிசா நறுக்கி கிங்க செரியா பெரிய மீடியம் சைஸ் வெங்காய ரெண்டு பொடிசா நறுக் கிக்கிங்க
ஆஹ் என்டிமே என்டிமே
ரெண்டு வெங்காயம் தா
ஆ செரி
சின்ன வெங்காயம் இருந்தா அது கூட உரிச்சுட்டு ஒரு பத்து நசுக்கி வச்சுக்கங்க சரியா அப்புறம் ஒரு ஒரு பூண்ட நல்லா தோல எல்லா உரிச்சுட்டு அத நல்லா தட்டி வச்சுக்கங்க
ஆஹ் செரி தோழி
கங்க ஒரு தக்காளி ஒரு சின்ன குட்டி குட்டியா இருந்த ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கங்க சரியா எல்லாம் கட் பண்ணிட்டு கொந்தமல்லி கருவா அப்பல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கங்க வச்சிட்டு அடுப்ப பத்த வச்சிட்டு பானல் வைங்க
ஆஹ் ஆஹ்
வச்சிட்டு நல்லா கொஞ்ச எண்ணெய் உ ஊத்துங்க அதுல எண்ண கொஞ்சம் எண்ணெ மட்டும் தாரளமா இருக்கணும் எண்ணெய் ஊத்தி அதில கடுகு வெந்தியம் சரிங்களா போடுங்க போட்டுட்டு தாளிங்க தாளிச்சிட்டு ஆஹ் வெங்காயம் வெங்காயத்த வெங்காயமும் பூண்டு ரெண்டு ஒன்னா போட்ருங்க
முதல் எதுக்கு மிக்சு
செய்லாம்
ஓகே ஆமா மிச்சிலந்தா இல்ல மிச்சில அ ச்ச நல்ல ஆள் தா சொன்னாங்க
மிக்ஸில அரைச்சு நல்லா இருக் கா அப்படியே செஞ்ச கார கொம்பல் யாரு மிக்சல அரச்சிவக்க மாட்டாங்க சார் அப்படியேதா
வெயு வங்காயோ தக்காளிலா வணக்கி இப்ப அந்த ஸ்சுவவே சூட்ல அ மிக்ஸில அரச்சீ பண்ணுவாங்கல்ல
அது காரக்கொழம்பு அந்த மாரி நீங்க அரச்சி வைக்கறது கேக்கறீங்களா
ஆஹ் நீ நீங்க சொல்லு நீ
இது கேளுங்க நா அத அப்பறம் சொல்லி தரே சரிங்களா என்ன பண்ணுங்க நல்லா கொத் அ வெங்காயமு கொ பூண்டல்லா நல்லா வதக்கிக்குங்க சரிங்களா வதிக்கிட்ட பிறகு என்ன காய் கொ ஏதோ காய் இப்ப போடணும் முருங்கா உருளகழுங்க போடுங்க கத்ரிக்காதா ஆ கத்ரிக்கா முருங்கா அது போடலாம் நல்ல காய் நா பொடிசா கட் பண்னு வச்சுப்பீங்க இலையா அந்த வெங்காயமும் அந்த த பூண் நல்லா ஒரு பதத்துக்கு வந்த பிறகு எடுத் போட்ருங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் நல்லா வதக்குங்க காயெல்லா பச்ச வாசன போறவர்லு
ஆ செரி
ஆ தக்காளி கட் பண்ணி வச்சிருப்பீங்க பாரு ல்ல அதுமே எடுத்து அதுல கட் பண்ணி போட்ருங்க
ஆ சேர் தோழி
எண்ணலே வேகட்டு நல்லா கொஞ்ச எண்ணெய வுட்டு ஸ் சைடலல்லே இப்ப எண்ணெ பிரிஞ்சு வரும் அந்த மாரி நல்ல வா அப்டி வேக வரும்போது ஒரு கொஞ்ச ஒரு எலும் ன்ன சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கங்க சரியா கறச்சி வச்சிட்டு அவங்க கொங்க என்ன மொளகாத்தூள் யூஸ் பண்ணி கட மிளக மொளகா தூளா
த அத வீட் டுது மசாலா அடிப்பாங்க
ஆ செரி அதுதா அது என்ன பண்ணு அது உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி மொளகாத்தூள் போடுங்க கொழம்புல உப்பு உங்ளுக்கு எவ்ளோ ருசி தேவப்படுதோ உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்ருங்க போட்டுட்டு அந்த க புளி கரைச்சி வச்சிருக்கீங்க பாருங்க அத எடுத்து ஊத்துறங்க அதுல
ஆ புளி புளி கல்லுக்கு க கரைக்கணுமா
ஆமா புளி கரைச்சு ஊத்தணு கார கொழம்புக்கு புளி தா மெயினு
ஆ சேர்
ஒரு கொட்ட புளி எடுத்து கரைச்சு ஊத்திட்டு உங்ளுக்கு தண்ணி எவ்ளோ திட்ட வேணு காய்யெல்லா வேகற அளவுக்கு தண்ணி முழுகற அளவுக்கு காய் முழுகற அளவுக்கு தண்ணி ஊத்துருங்க நல்லா கொதிக்கிட்டு கொழம்பு செரி நல்லா கொதி ச்சு சைட்ல எல்லா தண்ணி உடு எண்ணெ பிருச்சு வரு சேரிங்ளா அந்த டைம்ல கக்கமலு கொத்தமல்லி கருவப்பில்ல தூவிட்
ம் ஆதா மே சேர் சேர் நா எது பேச எங் அம்மா செய்து நல்லாருக்கு து சொல்லுமாட்டனு
இத் நசெஞ்சு பாருங்க புட்ச்சிருந்தா எனக்கு சொல்லுங்க வேற சொல்லி தார அதுதா நல்ல எண்ண எண்ண சுத்தி ஊத்தி
வீட்லேதா இருப் ப அதா கேட்ட
போட்ட கோட நல்லாருக்கு
ம்
முட்டை வாங்கினு வந்து ஆ வேக வெச்டு அதுக்குள்ள போட்டுட்டா கூட வெந்தா சூப்பரா இருக்கு நல்லாருக்கு கொழம்பு அந்த மாரி எண்ண பெரட்டி வரும் போது சாப்டவு சூடா சாப்பாடு போட்டு சாப்ட்டமனா சூப்பரா இருக்கு
தி மீன்
கொழம்பு இதே அப்புறோ இதே மாரிதான் என்னா பண்ணணும்
கத்தக்கு மாதிரி கத்திருக்கு மாதிரி மீன் போடணும் ஆ
எறக்கும் போது இப்போ நம்ம காய வந்து எண்ணெயில வதக்கி போடுறோம் இல்லையா மீன் அப்படி பண்ணலாம் அது கொழம்பெல்லாம் நல்லா கொதிச் கொதிச்சு கொழம்பு எறக்கற ஸ்டேஜ் மீன் நல்லா கழுவிட்டு போட்டுருணும் சரிங்களா மீன் போட்டுட்டோம்ன என்ன ஆகும் அது மீன் ரொம்ப வே கூட அந்த அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் நல்ல கொழம்பு வெந்து இதான பிறகு மீன் பொதுவா ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வந்து இறக்கி வச்சிடணும் அது மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு
புளி ஊத்த புளி ஊத்துனாலும் கெடாதா
அது கெடாது ரெண்டு நாள் சாப்பிட்டா கூட கெடாது
அந்த மீன் குழம்பு மட்டுமா
மீன் குழம்பும் சரி கார குழம்பும் சரி ரெண்டு நாள் வச்சாலும் கெடாது
ஏன்னா புளிக்கூட ஊத்துதனாலே கெடாது
கேடாது எந்த ஒரு பொருளும் புளிவு உப்பு அதிகமா இருந்தா கெடாது
புளியோ உப்போ
நம்ம உப்பு இருக்கோம் இல்லையா உப்பு புளி எவ்வளவு நம்ம போடுறோமோ அந்த அளவு பொ நல்லா இருக்கு பொருள் எதுவுமே கெடாது நீங்க என்ன நல்லது செய்வீங்க
நான் ச சம்பார் செய்வ
எப்படி செய்வீங்க
ஃபர்ஸ்ட் வெங்காய கத்திரிக்க எல்லாம் வணங்கி வங்காய கத்திரா கத்திரிக்காயல்லாம் கட் பண்ணிட்டு பருப்பு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அ குக்கர்ல போட்டு உப்பு மஞ்ச தூள் போட்டு கொஞ்ச உப்பு போட்டு ஒரு நாலு விசட்டு விசில் அழச்சிட்டு தீப்பு ஏரி கி அது என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்களே இது அ அரிக்குப்பாங்கள அ அ அந்த தட்டி
மத்து மத்து
அஹ் மந்த் ஆஹ் அது அ ம பண் ட்டு அப்பமா கடை இல்ல
கேட்டீங்கன்னா கொஞ்ச பர்ப்ப மட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம்ம் நூறு கிராம் குக்கர்ல போட்டு மூடி வச்சுட்டு அது கூட நல்ல பருப்பு கழுவி தண்ணி வச்சுட்டு வடுச்சு ஊத்திட்டு அதுல போய் மிளகாதுள் கொஞ்ச எண்ணய போட்டு பருப்பு வேக வச்சு தனியா வச்சுோங்க
ஆஹ் சரி எண்ண ஊத்தணுமா கரிசுல அ பருத்துல குக்கர்ல
ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணி ங்க கட் பண்ணிட்டு எண்ணய ஊத்துட்டு கொஞ்ச கடுகு மட்டு போடுங்க கடுகு போட்டுட்டு பச்ச மொளகா கிள்ளி போட்டுட் வெங்காயம் பூண் போட்டு வதக் க்குங்க நல்லா வதக்கிட்டு இல்ல பொறப்பு வேக வச்சுத்தி வச்சிக்கணும் அத செட்டில சரியா அதனால கொதக்கி
பருப்பு வேங்கணுமோ பருப்பு வேந்தாதன
ஏங்க மொதல கேளுங்க நா சொல்றத்த நீங்க மாட்டேங்குது குக்கர்ல வந்துட்டு நா எடுத்துக்கங்கன் சொல்ற பருப்பன் நானு சட்டி வச்சுன் தாளிக்க போறீங்க
ஆமா ஆமா
அஹ் அப்ற வந்துட்டு என்ன பண்ணு யா அஹ் தனியா எட்த்து எண்ணெ ஊத்திட்டு வெங்காய வெங்காயலா த வதக்கிட்டு காயெல்லா போடு அத வதக்கிட்டு தக்காளி எல்லா போட்டு வதக்கிட்டு சாம்பார் தண்ணி இருக்கான்றதில்ல தண்ணி பருப்பு தண்ணி அத எட்த்து ஊத்திருங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க சாம்பார் நல்லா கொதிக் இல்ல வே வேகறாலு கொதிக்க விடுங்க கொஞ்சோன் புளி கரைச்சி ஊத்துங்க அதுக்கு செரிங்ளா வெந்த பெறகு என்ன பண்ணு பருப்பு ந ல்லா கடஞ்சிட்டு எறக்குற டைம்ல அதுல ஊத்துங்க கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுட்டு உப்பு அஹ் உப்பு பாத்துட்டு பெருங்காய தூளு போட்டுட்டு கொத்தமல்லி கரவப்பில தூவிட்டு எறக்குங்க சாம்பார் சூப்பரா இருக்கு
நீ என்ன வ என்ன வேனா வெஜிட்டபிளு போட்லாமா
வீட்ல ங்கா முருங்கா போட்லா செரிங்ளா பீ போட்லா முருங்கா போட்லா வெண்டக்கா போட்லா அதுக்கப்புறோ வந்து அ நூக்கல் போட்லா எவ்ளோ சாம்பார் காய்ங்க இருக்கு எத கத்திரிக்கா போட்லா மாங்கா போட்லா என்ன வேணா போட்லா
வாங்க ஸ் தமிழ் நம்ம அங்கய்ப் போட்டாகூ நல்லாரு அ எது போட்டாலு நல்லாதாருக்கு
ட்டாலு நல்லாருக்கு
அதே கேத்து நல்லாதா இக்கூ
எடுத்து ஆ காய் போட்டமன்னா ஆ பீன் எதாவ மொ எதாவுது ஒரு காய் போட்டா நல்லாருக்கு சாம்பார் டேஸ்ட்டாருக்கு
அஹ அதா
கும் சமைக்கிறதுலா ஒரு விஷ்யமே இல்லைங்க நாலா அம்பது
இல்ல தெரில தெரியாது வீட்டுல தனியா இருக்கே எங்க மாமா வீட்டுலதா இருக்கா க இருக்க மாட்டாங்க கடைல சாப்ட்டா
ஐயோ ஓட்டல் சாப்பாடு சாப்பாட்டுல சோடா போட்டு போட்டு போட்டு கொஞ்சோ போட்டு சாப்ட்டாலே வயிறு உப்புன மாரி ஆயி போதா நம்ம அ அ அ சாப்டறப்ப வயிறு ஃபுல்லா இருக்கு ஆனா அது வயித்துல புண்ணாக்கிடு நம்மல சோடா சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு
ஓ சோடா போட்றாங்களாக்கா ஹோட்ட
ஹோட்டல்ல சாப்டாலு ஞ்ச அளவுக்கு சோடாப்பு மாவுல எல்லா சோல்ட சோடாப் போல்ன் எப்டி உப்பு புளிப்பு எப்டி வரு அதுனால நா சோடாப் போட்டு திருவாங்க அவுங்க
மாவு இல்ல மாவு ஆ சே
சாப்டாதீங்க அது ஓட் சாப்ட மாட்டே சாப்டாதீங்க
அவிங்க சொ சொன்னாங்க அம்மா சே வீட்லயே செஞ்சு சாப்டு அத கேஸ் அடுப்புலா இருக்குல்ல மாமா வீட்டுல
அவ்ளதா என்ன ஒரு பாக்கெட் மாவு ஒரு பாக்கெட் மாவு வாங்னமா கொஞ்ச தேங்கா துருவி போட்டமா நாலு ஒட்ச்சக்கட்ல போட்டு ரெண்டு பச்சமொளகா போட்டா தேங்கா சட்னி ஆயிடு பத்து நிம்ஷத்துல செஞ்சு சாப்ட்டுக்லா ரெண்டு தோச ஊத்தி முடிஞ்சு போச்சு
ஆஹ் கேக்க ஆமா ஆமா
அ ஓட்டல்கெல்லா எவ்ளோ இப்பலா கேஸ் சிலிண்டர் வெல வேற ஏறிட்டு ரொம்ப ஓ இட்லி வெலலா தாஸ்தி ஆயி போச்சு
தடுப்புக்கு கரண்ட் அடுப்பு இருக்கு கேஸு இருக்கு மாமா வீட்ல அதாங்க கேட்டே
தவா வச்சு தோச ஊத்திக்கினு இட்லி வச்சு என்ன வேனா செஞ்சு சாப்டுக்க நம்ப இஷ்டந்தானா வீட்
ஓ இதுக்கு தாங்க சட்னி தேங்கா சட்னி அரச்சு உம் ஹிம்
ஆஹ் தேங்கா சட்னி என்ன பண்ணுங்க ஒரு கொஞ்சோனு ரெண்டு பத்த தேங்கா எடுத்துக்குங்க செரியா நல்லா கழுவிட்டு ரெண் பச்ச மொளகா தேங்கா தேங்கா வந்து பொடி நடிக கட்பண்ணி மிக்சில போட்ருங்க செரியா ரெண்டுப் பச்சை மொளகா போடுங்க ரெ ஒ ரெண்டு பூண்டு போடுங்க கொஞ்சம் புளி போடுறது உப்பு போடுங்க கொஞ்சோண்டு இழுத்துபோட்டு அரச் சுருங்க
ஆ
அரச்சிட்டு ஒரு கப்ல கொட்டிகங்க கொட்டிச்சு எண்ண போட்டு கடுகு போட்டு தாழிஷ்டு அதுல ஊத்திட்டு தோச ஊத் சாப்டுங்க முடிஞ்சு போ
ஆ ஓகே இதுல தேங்கா ஒண்ணும் நல்லா இருக்காத் தோசைக் கீ இட்லிக்குலா நல்ல அது சும்மா சின்ன பத்து இல்ல அஞ்சு மிஷம் தான் வேல
ஆமா ரொம்ப நல்லா இருக்கு தேங்கா சட்னி நல்லா இருக்கு தோச
தோசைக்கு இட்லிக்கு சரி அது கார் சட்னி நல்லா க கெட்டி சட்னி தண்ணி ஊத்னா இன்னு நல்லா இருக்கு கெட்டி சட்னிக்கு நல்லா இருக்கு கொஞ்சமா தொட்னா கூட நல்லாதா
ஆமா ஆமா கண்டிப்பா உங்க உஉ உங்க ஒருத்தவங்களுக்கானா கொஞ்சமா கூட செஞ்சுக்க ரெண்டு பே தேங்கா கொஞ்ச
இல்ல நா மட்டும்தா வேற நான் மட்டும்தா
சரிதா ஆ நீங்க எதுவுமே உங்களுக்கு எதுவுமே தனியால்லாம் எதுவும் சமைக்க தெரியாதா
தெரியும் சார் இந்த சாம்பரு சாம்பார் போட்டாவே இப்போ கொஞ்சம் நறைய உப்ப போட்டாலும் இப்ப நிறைய இருக்கும்
ஆ போட்ர கூடாது கொஞ்சட்டு வாயில
அழக்கு சமைக்கு தெரியும் சாப்பிட்டா நல்லா கொஞ்சம் கல்லர் கோ அதுக்கொஞ்சம் இன்னும் நல்லா நல்லா கத்துக்கலாம் ம்
கத்துக்கோங்க கத்துக்கங்க சாப்பாடு செய்றது ஒரு கலைங்க நிஜாம சாப்பா படம் நல்ல செய்ரிய தெரிஞ்சவங்க அவர் எப்படி சொல்றது ஒருத்தவங்க யாருமே வந்து போதும்ன்னு சொல்லாத விஷயம் சாப்பாடு இல்லையா ச யாரோ கொஞ்சம் கூட போதும் சொல்லிடுறாங்க அது சாப்பாடு செய்யற விதம் ரொம்ப நிஜமாக கத்துக்குங்க நாலு பேருக்கு நல்லா சமைச்சு போடுங்க அதுல கிடைக்கிற திருப்தி எதுலயுமே கிடைக்காதுங்க.
சரி சரி சூப்பர் சூப்பர் கே க்கலா இல்ல ச தனியா தா இருக்
ஓகே இப்ப வேணானா அக்கா மாரி நினைச்சுக்கங்க எப்ப வேனா போன் பண்ணி கேளுங்க நா உங்க டவு எதா இருந்தா சொல்லி தரே சரிங்களா சரிங்க தோழா உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷோ திருப்பி நாளைக்கு கா திருப்பி நாளைக்கு போன்ல திருப் பி இணைவோ சரிங்களா
செரி அப்புறோ கூப்பிட்டு நீங்களே சொல்லி இந்த நம்பருக்கு எப்ப வேனா கூப்பிடுங்க. நா கால் அட்டன் பண்
அ நா காலைல காலைல ஒரு ஒரு ஒம்பது மணிக்கு மேல இதே நம்பருக் காலேல கூப்பிடுறே
ஓகே ஓகே தோழி நன்றி தோழி நன்றி